ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
ம் நா சும்மாதா மேல வந்துக்கே
செரி செரி என்ன தெரிமா ஆச்சு நா வீட்டுக்கு வந்துட்டு கம்மல்லஒரு டப் பால போட்டு வச்சுரு ந்தே என்ன பண்ணோ அன்னிக்கு ஒரு என் கிளாஸ்ல ஒரு பையனோட இது போனேன்ல
ஆமா
அங்க போயிட்டு என்ன பண்ணே வந்து அல்லாக்காது கம்மல வந் து கழட்டி கம்மல் டப்பால போட்டு வச்சிட்டே எப்போமே சாமி ரூம்ல தா வப்பே அன்னைக்கு கம்மல் டப்பால போட்டு வச்சிட்டே கம்மல் டப்பால போட்டு நா‌ ப்படியே விட்டுட்டே ஆனா எனக்கு தோணிட்டே தா இருந்துச்சு செரி அது யாரு எடுக்கப் போறாங்க ஏது ஆகாது அப்டின்னு விட்டுட்டே இன்னிக்கு போய் பாக்குறே காணோ ஒரு கம்மல அழுகே வந்தரு ச்சு நா என்ன பண்ணே ஆஹ் ஒரு கம்மல் மட்டு காணோ அது வேற ஓப்பன் க்ளோஸ் அந்த சைட்ல லா இதுருக்கா அப்ப எங்காச்சு கீழ எங்காச்சு விழுந்துரு க்கு போலன்னு சொல்ட்டு அழுகுற மாரி ஆயிட்டே ஏ தங்கச்சிக்கிட்ட மட்டு சொன்னே இந்த மாரி தே ட்லாண்டி அப்டின்னு சொல்ட்டு என்ன பண்ணோ ஒண்ணு மட்டு இருக்கும்ல ஒண்ணு எடுத்துட்டுப் போயி ட்டு சாமி ரூம்ல வச்சுட்டே ஏன்னா வந்துட்டு நா அங்க தா எப்பவு போல வப் பே வச்சது காணாம போயிருச்சு அப்டி சொல்லிடலா நானா எதுவு பண்ணல அங்கதா வ ச்சு காணாம போயிருச்சுனு சொல்லிலானு பண்ணிட்டே அப்றோ வந்துட்டு அந்த கம்மல் டப்பா வச்சிருந்த எடத்துல ஃபுல்லா கூசி மொறல் வச்சு கூட்டனா கெடைக்கவே இல்ல
உங் வீட்ல யாருக்கு தெரியாதா
ஆ ஹா ஒர் ஷ்
இல்ல நீ இப்டி தேடும் போது இல்ல உள்ள தேடும்போது உங்க அம்மா பாட்டி கேக்கலய
தம்மன் றோ அப்டின் சொல்லிட்டு போய்ட்டே அப்புறோ தேட்ற டிஷ் தால்லா ஒதர்ற வந்துருச்சி பாத்தோன்ன கண்லந் தண்ணியே வந் த்ருச்சு ஏதோ சவுண்டு கேட்ச்சு எனக்கு சட்டுன்னு ஆனா வந்துட்டு என்ன விழுந்துச்சுன்னு தெர்ல நா குடி குப்பயா ருக்குமோ அப்டின் காயித்திரி சொன்னா இல்ல இல்ல இது குப் தேட்லா தேட்லா தேட்லா ரூம் ஃபுல்லா ஏனா இப்டி ஒதர் தே எங்க போச்சி தெர்ல அந்த ரூம் ஃபுல்லா சீமர் வச்சி தேட் ச்சு வந்துர்ச்சு அப்றோ கம்மலு அப்பறந்தா உயிரே வந்துச்சி அப்ற ரெண்டுத்தியு‌ எடுத்து சாமிரூம்லயே வச்சிட் வந்துட்ட
உம்
ப்ப சாமிலா கும்ப்ட காஸ் மட்டு கடைக்லன்னா பாத்துக்கோ இந்த மாறி இது மட்டு கேடைக்லனா பாத்துக்கோ அப்டின் எனக்கு இப்டிதா தோணுது கதவுள் வந்து என்ன எச்சரிக்கக்ஷற மாறி தோணுது இப்டி தா ஃபோன் காணாம் போயி
உம் அதுதா அதுதா நீ ஒழுங்கா இருந்தின்னா ந நல்லது ஒனக்கு அது வாங்றதுக்கு
உம் என் தங் என் தங்கச்சி வேற வந்துட் ட்டு நீ இந்த ஒரு கம்மல் எடுத்து ஒளிச்சி வெச்சிரு அவுங்ளா கேக்ற வரிக்கி சொல்லாத் தா எதுக் தேவையில்லாம திட்டு வாங்கறன் கேக்றா எனக் இன்ன எப்பவாருந்தால் கேக்கதான போறாங்க
அதுதா எனக்கே இதா நீ எங்கன் கேட்டு க அப்றோ கொண்டாந்துட்டு திட்டு வாங்கிட் வந்து குடுகற்துக்கு போட்டு வச்சுரு எதுக்கு தேவலாம அப்போ ருக்கா
ஆஹ் ஹா அதனாலதா நா என்ன பண்ணேன் ஒண்ணு மட்டும் பொம்மி சாமி ரூம்ள்ளத இருக்கு இருக்கும் எல்லாமே ஒண்ணு மட்டும் வந்து நா எடுத்துட்டு போய் அவங்க வச்சுட்டேன் சேரி நானே நாளைக்கோ நாலாளைக்கோ போயிட்டு இந்த மாதிரி எங்கம்மா இன்னொன்னு காணும்ம் அப்படி நம்மள கேட்டுலாம் அப்படின்னு நினைச்சேன் நல்ல வேல கடவுளயே கிடைச்சிருச்சு
சேரி சேரி சேரி இந்த ஏதாச்சும் கொஞ்சம் பாத்து இரு எனக்கு அவங்கயும் இருக்காம
இதனால எனக்கு இதே ஆயிடுச்சு நீ அப்படியே கூப்பிட்டப்ப அதனால தா இது நா பாட்டு சார்ஜ் போட்டு விட்டு அப்புறமே கொ கொஞ்ச கழிச்சு போய் தெரிஞ்சு
நான் எதனால சொன்னேன்னா நா சமைக்க போயிட்டேன் அப்படின்னா சமைச்சிட்டு பார்த்துட்டேன் ப்படிய ஏ தோச சுட்டு குடுத்துட்டு காத்தா இருக்கும்போது அப்படி எங்க அப்பாவ எங்க அண்ணா எல்லாரரும் வந்துடுவாங்க அப்ப அதுக்குப்புறமும் பேச முடியாது ஏன்னா இப்பன்னா கூட நா போய் அது பண்ற இது பண்றேன்ன சொல்லிட்டு மேல ஏரி வந்துருன் லேப்டாப் தூக்கி நா வந்து உட்காந்து டா நா தெரியாது
ஆஹ் நான் ஒரு அக்காட்ட சொல்லியிருந்தேன்ல அந்த அக்கா கூட காகனசன்ட்ல வேலை செய்யறாங்கல்ல
சேரி
ஆ அந்த அக்கா வந்துட்டு நான் கேன் அந்த அக்கா உக்க ஒரு அக்கா கரு அவங்க ரெண்டு பேருமே இப்ப சென் னையில தா இருக்காங்க இந்த அக்கா வந்துட்டு இங்க இங்க நம்ம கோவை புதுர்லூர் காலேஜ் இருக்குல்ல மல மேல அந்த காலேஜ்ல படிச்சாங்க ஒரு வருஷம் சும்மாதா இருந்தாங்க நம்ம குனித்து ஃப்ரெண்ட் குடிக் படிக்கிறள அந்த காலஜ் தான் அங்கதா படிச்சாங்க சும்மாதா இருந்தாங்க ஒரு வருஷம் இப்ப போயிட்டாங்க டெய்லியும் வந்துட்டு அந்த நம்ம இதுல போடுவாங்கல்ல போட்டோ மாதிரி அதுல போடுறாங்க அந்த அக்கா நா பேசலாம் மாட்டேன் ஆ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தா அந்த அக்கா இது பண்ணாங்க என்ன இவ அப்ப நானு பண்ணி வச்சே அப்ப அந்த அக்கா கிட்ட போய் கேட்டே இன்னக்கி அக்கா எப்டிக்கா போனீங்க இங்கயா வேல செய்றீங்க அப்டின்னு கேட்டே ஆமான்னு சொன்னாங்க அப்டின்னுட்டு கேட்டே நீங்க எப்டி பண்ணீங்க வீட்லயே பண்ணீங்களா டெஸ்ட் இல்ல வந்து நேர்ல போய் பண்ணீங்களா அப்டின்னு கேட்டே அப்ப இல்ல வீட்லதா பண்ணேன்னு சொன்னாங்க அப்ப நா கேட்டே நாங் நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்னுதா இருந்தோல்ல அது இது வா இல்ல நீ ஒ ஒன்னா இருந்தீல
ஆமா
அதுவான்னு கேட் அந்த அக்கா நீ ஆயிர் இருந்தீல்ல அதுக்குதா போனாங்ளா இப்ப வந்து அதுலயே வேற வேற இதுக்கு மாறிட்டாங்ளா
ம் இப்ப எனக்குன்னா எங்களுக்கு அதுக் இருக்காங்க அதே இது யா நா போ ஃபர்ஸ்ட் பண்ணது இதான் ஆனா பின்ன என்ன மறுபடியு அது பண்ணனு ஆனா ஏன்னா ஒவ்வொரு இது முடிச்சிட்டு அவங்க அந்த இது சொல்றதுக்கு கேட்டா முடியு
அதுதா நா என்னங்கற சும்மா பண்ணி வைக்லா ஏதோ ஒரு இதுல கெடச்சிருச்சின்னா என்ன பண்றது வீட்ல தான பண்றோ
சேரி பண்ணலா எனக்கு என்ன இப் இப்போ நம்ம இதுல பண்ணும்போ அப்போ காலேஜ்லயே இருந்ததுனால நமக்கு வந்துட்டு இதுலயே பண்ண சொல்லிட்டாங்க காலேஜ்லயே இதுலயே வீட்ல இருந்து பண்ணுங்கன்னு சொல்லீட்டாங்க இப்ப நம்ம இது முடிஞ்சின்னு தெரிஞ்சிருச்சின்னா நேர்ல வர சொல்ட்டாங்கன்னா அப்போ கொஞ்சோ பிரச்சன தா ஏன்னா
இல்ல நா கேட்டே அந்த அக்காட்ட அந்த அக்கா வந்துட் நா கேட்ட நீங்க எப் ப்ப இது பண்ணீங்க சேந்தீங்க அப்டின் கே ட்ட அந்த அக்கா இப்பவே ஏப்ரல் இருவத் தஞ்சாஞ்தேதி சேந்தாங்களா இந்த வர்ஷோ அப்போ மூனு மாசோ கூடி ஆக்லில்ல ப்ப நா கேட்டே எப்ப அட்டன் பண்ணீங்க ஏனா லேட் ஆகு இல்ல எப்பன் கேட்டதுக்கு அ ஜேன்வரிலதா அட்டென் பண்ண அப்டின் சொன்னாங்க
சேரி பண்ணி பாப்போ நம்ம எனக்கு தா அந் இது அனுப்பிர்க்காங்க அது மூலியமா பண்ணாலு செரி தா இல்லனா ம எல்லாருமே சேர் ஏ அதுவே பண்ணி பாக்லா அந்த இதுலியே பண்ணிக்லா ஏன்னா ஆமா நா வேண்ணே மொதல்ல பண்ணல் டாங்க எ காலேஜ்ல ஒருத்தர் வேணா அனுப்பற அத விட்டு பண்ணிக்கலாம்
சேரி சேரி எதோன்னு பண்லா அதுதா நா எங் அப் மட்டி சொன்னே எங்க அம்மா இருந்ட்டு இதெல்லா நீ பண்ணுவியோ பண்ண மாட்டியா எனக்கு தெரியாது நீ வந்து கண்டிப்பா வந்து ட்டு கவர்ன்மெண்ட் பரிச்சை எழுதணும் அப்புடிங்கிது
ம் சேரி அத எழுதிக்லா
அதுதா அதுதா இப்ப வந்துட்டு அந்த ட்ரெயின் முக்கெல்லா பரீட்சை எழுதுவாங்கல்ல அதுக்கு வருமாமா நவம்பர் மாசோ நம்ம ஃப்ரெண்ட்டு சொன்னா அது வேண் நம்ம ட்ரை பண்ணலானு சொன்னோ
ம் சேரி பண்ணுது
ம்
அவ ஏ இச்சிந்தி அம்மாட்ட விட்டு எ கிட்ட பேசனுனு நிக்கிறா அப்டின்னு சொல்லிட்டு போனா எங்க அம்மா போனகப்புறோ கே போன உடனே கேக்குறாங்க நா போன உடனே நா உள்ள வந்துட்ட அப்ப கேட்டாங்க இது மாரி ஏ அவகிட்ட மட்டு பேச மாட்டகிரியாமா உன்ன வந்ட்டு இங்க பேசிட்டா இருக்கே டைம் கே டாங்க நா வந்துட்டு இல்ல நா பேசிட்டு சொல்லிட்ட
இல்ல நீ அன்னிக்கி ஃபோன்ல சொன்னன் சொன்னில
ம் நா அது வந்து எதுக்கு சொன்னனா
அது தெரிஞ்சிச்சு அது தெரிஞ்சிச்சு இவ நாவு உங்க வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே இது காரணமா சொல்லி போலா பேசுறதே இல்லன் சொன்னா அப்றோ நா இருன்டு சொன்னா அன்னிக்கே எ பேரு இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு பேரு சொல்லி சொல்லிதா பேஸ்னா அப்ப யார்டிமே பேசறதில்லன் சொ சொல்ல முடியாதா ப்ப அவ யார்ட்ட பேசுறானு அவுங்க கேப்பாங்க
ம் வேணுனே நிக்கிரியா யா எ பேச மாட்டிக்குற ஃபோன் பண்ணா ஏ பேசமாட்டிகிறன்லா கேக்குறாங்க ஆனா அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க காலை இல்ல அப்பதான நம்ம பய்ந் வெறு அத வய்த்துல இருக்கலா கொடிச் கொடிச் சொல்லி பேசிட்டீங்களா அப்பதா சொன்னா நீங்க அதுக்கப்புறோ நீங்க உங்க வீட்டுக்கு வந்தது அப்புறோ நா ஃபோன் வெச்சுட்டன்ல அதுக்கப்றோ வந்துட்டு இந்த மாரி இந்த மாரி பேசிட்டுருக்கே சொல்லிருக்கிங்களா தாத்தா பாட்டி கூப்ட்டு பேசமாட்டிக்கிற அப்டின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்டின்னு வன்ட்டு இவ்ளோ நாளா பேசிலியா இரு அவுங்களுக்கு இப்டி பேசுவ அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க நா எப்ப பேசுவே நானே இப்பதா பேசுவே அப்டின்ற மாதிரி சொல்லிட்டே இவங்க இப்டி சொல்லுவாங்க அ இவங்க ப்டி பேஸ்றாங்க இன்னொன்னு வந்துட்டு பீ இல்ல இப்போ எங்க அம்மா கூட அவ்ள்ட்ட அவ்ளோக்கு ஃபோன் பேஸ்ல அப்ரோ எப்டி
தெரிஞ்சு தெரிஞ்சு உங்க பாட்டிக்குதானாட்றுக்குது
அவுங்ளுக்கு மட்டுதா நா வந்து அன்னைக்கே சொன்னலே அன்னைக்கு எப்டி பேஸ்நாங்கன்ட்டு இவுங்க இப்டி பேசுவாங்க அப்ரோ இவு பாட்டி வந்து அப்டி பேசுவாங்க ஆன அம்மா கேக்குபோது நா சும்மாதா அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு தெரியது அந்த டைம் பாட்டி பேசுனது அன்னைக்குதா போன வார சனிக்கிழமையிருந்து வேலைக் போயிட்டாங்ளே கடைசி நாளு அதனால அவங்களுக்கு அப்ப தெரியாது
ம் ம் சேரி சேரி
ம்
இன்னை காலையிலயும் அப்படித்தான் எங்க பாவம் அன்னைக்கு உங்க பாட்டி கே விட்டாங்கன்னு சொன்னல சனிக்கிழமை எங்க இருக்குது அதே மாதிரி கேக்குறாரு கேட்டு
அப்புறம் இடையில ஒரு டைம் இடையில ஒரு டைம் ஏதோ ஏதோ செவ்வாக்கழமைய ஏதோ ஒரு நாளு வந்திருந்தாரு வீட்டுக்கு அன்னையில இருந்து இங்க வந்துட்டாரு இங்க வந்துந்துட்டு அஹ் அன்னைக்குன்னு பாத்தா அவங்க கந்து சடவு சோட்டி வீட்டு்க்கு வர சொல்லி என்கிட்டப்பா போது போது க்கு இந்த மாதிரி பாட்டி கேக்குறாங்க சனிக்கிழமா எல்லா கம்பெனியுமே லீவா தான் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அன்னைக்கு யாருக்கே கேட்டு அண்ணா கிட்ட கேட்டு எங்க சித்தப்பாகிட்ட நான் அதான் விட்டுட்டே நானா அவங்க சித்தப்பா வந்துட்டு இது மாதிரி சொன்னாங்க எல்லாமே இருக்குமா தெரில இப்ப சனிக்கெழமனா நம்ம இந்த வேல செய்ரது வந்துட்டு வெளிநாட்ல இருக்கவங்களுக்கு தானே அப்ப அவுங்க வந்து அங்க அன்னிக்கு செய்ய மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு லீவா இருக்கும்போது நமக்கு அப்படித்தா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க
உம் சரி விடு என்னமோ பண்ணட்டு மத்த பண்றது அப்புறம்
ம்
உம் உம்
க போயிருக்காளா அவங்க அம்மா பாக்க அவங்க அம்மா கூப்ட்டாங்கள போனாளா
ஆஹா போவே இல்லையாட்ருக்குது அவளு கூப்ட்ருந்தா இந்த கம்மல் இது பண்றதுல நீ கூப்பிட்டுருக்க அப்புறோ இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு பதினோரு டைம் கூப்பிட்ருக்கறா
யாரு
இன்னுரு ஃப்ரெண்டு
ம் ம்
காந்தி பார்க் ஃப்ரெண்டு
ச சேரி
ஆஹ் அவளு அப்புறோ இந்த போத்தனூர் ஃப்ரெண்டு சேந்து அங்க நம்ம அக்கா கல்யாணம் வருதுல அதுக்கு போயிருக்காங்க உம் போயிட்டு வாங்கிட்டாங்களா வெளக்குதா வாங்குனாங்களா வெளக்குதானா இது மு இந்த மாரி இது த்தாங்களா செல மாதிரி அதெல்லா ரொம்ப ரே ட்டா அதனால
உம்
உம்
எப்போ வருமாம்மா ஒனக்கு ட்ரெஸ்ஸு பாத்தியா
பாத்தே பதினெட்டுந்தா காமிக்கிது
எங்க வந்து எங்க வந்துருக்கு இப்ப
அது பாக்குணு பாக்குணு
உம் அனால நம்ம பகுதிலா போவோ
ஆமா அதா நா என்னங்க எப்போமே இதுல வந்து முன்னாடியே தானே வரு
ஆமா அனா அன்னிக்கு நா உனக்கு இது போட்டேல்ல உனக்கு ஒரு இது போட்டு குடுத்தெல்ல அத அன் ஆஹ் என்ன இது போட்டனா தா வந்துருச்சி
அப்பிடியா ஒவ்வொரு நாள் இப்போ மாறியிருக்கலாமோ என்னமோ நம்ம இப்ப இதுலில்லா போட்றதில்லில
தேடிப் பாக்லா நா பாத்த அவுலுகு இது பாத்தே பேகு ஆனா அது வந்து எல்லாத்து குமே அது இதுதா ஏனா அதுல வந்துட்டு நீ லேப்டப் குத்துற மாரி இருக்கு அந்த மாரி இப்ப
உம் எனக்கென்னா நா இன்னு நல்லதெலா பாத்தே
உம் நானு நெறையிற பாத்தே நானு வேலைக் போணு ஏ ஒரு மூன் பேக் அப்றோதா நா நெறையெ பாத்தே நல்லாதாருக்கு ஆனா இப்ப என்னன்னா நெறையா போ வந்துட்டூ இது லேப்டாப் பாக்ம்போது கொஞ்ஜ கொஞ்ஜோ பெருசு பெருசாதா இருக்கு
நா அந்த மாரியே பாக்கல இந்த மாரி வேற மாரி ஷேப் இதுல பாத்
சேரி நா வெக்கறே ஆஹ் போய் அப்பா வன்டாரு தோச ஊத்துறே ஊத்றே
சேரி ஆஹ்